ஹலோ கேக்குது ப்ரோ நீங்க என்ன பண்றீங்க
அதா ப்ரோ இப்ப தா காலேஜ் முடிச்சே
ஆ
ஜாப் எதாச்சி போலான்னு சர்ச் பண்ணிட்டு இருக்க
எ என்ன படிச்சீங்க
எம் எஸ் சி டேட்டா அனலிட்டிக்ஸ்
சேரி சேரி
ஏதாச்சி ஒர்க் போனோ இப்பதா முஞ்சிது காலேஜி ஒரு ஒன் மந்த் தா ஆச்சி அதுக்கப்றோ தா எங்கயாச்சி ஜாப் எங்கயாச்சி போனோ
சேரி ப்ரோ ப்ரோ
ம் பரவால்லையே நீங்க காலேஜ் பச்சிட்டே பார் டைமா இவ்ளோ ஸ்கில்ஸ் வெச்சிருக்கீங்க கூடவே
நா நறைய வெச்சிருக்கே ப்ரோ நா சொன்னி நா வந்து தனியா கேட்ரிங் சர்வீஸ் வெச்சிருக்கே
ப்ரோ சூப்பர் ப்ரோ இப்ப நானு கேட்டரிங்லா இப்போ ஈவென் மேனேஜ்மெண்ட் ட்லா கொஞ்சோ நடத்துறோ நாங்க கூட
ஆ நா நான் நானு எயா ஃப்ரெண்ட்டு சேந்து ஓனா நடத்துறே என்கிட்ட என்கிட்ட வந்து கேட்ரிங் உண்டு வேற அது டெக்கரேஷன் உண்டு ஸ்டேஜ் டெக்கரேஷன்
பரவால்லையே நம்மள மாதிரியே இருக்கீங்ளே
அதா ஆமா அது வந்து க எயா ஃப்ரெண்டு வந்து இது வெச்சிருக்கா நாங்க ரெண்ரோ கம்பைன் போட்டு சேத்து நடத்துறோ
எப்டி ப்ரோ நீ மாஸ்டர்லா நீங்ளே குடுத்துருவீங்ளா இல்ல வெறும்
ஆ எல்லாமே எல்லாமே என்கிட்ட உண்டு தனி ஜெர்சி உண்டு ஆ தனி ஜெர்சி உண்டு எயா கிட்ட
ஆக்சுவலா எவ்ளோ ப்ரோ ஒத்தருக்கு நீங்க இது பண்றீங்க சர்வீஸ்சுக்கு ம்
கேட்டரிங் வந்து நா வந்து நானூத்தி ஐம்பது வெச்சி இது பண்றே
நானுத் தம்பதா
ஆமா நீங்க
எங்க ஏரியாலயு இருக்கு அதா இப்போ எங்க டெவலப்பிங் ஆன எடத்துல வந்து நானு அம்பது ஐநூறு நானூறு அந்த மாரி
ஆ
இப்ப வில்லேஜ் சைடுலா எடுத்துட்டீங்கன்னா முன்னூத்த ம்பதுதா உட்னு
அப்படியா ஆனா இங்க நானூத்தம்பது ஆயிட்ச்சே ப்ரோ இங்க இங்க வந்து காம்படீஷன் கூடுதல் எங்க ஏரியா எங்க ஊருக்குள்ளயே நாலனா இருக்குது ப்ரோ
புரியுது புரியுது
அதனால இங்க ரேட்டு தா
இப்ப நம்மகிட்டயு ஒரு ஒரு நுப்பது நாப்பது பேர் இருக்காங்க கேட்ரிங் பசங்க
ஆ
நார்மலா எப்டின்னா நா ரீசன்டா ஒரு வெப்சைடே ஒண்ணு டெவலப் பண்ண ப்ரோ நானு அது எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு யூசாவ வாய்ப்பு இருக்குன்னு நெனைக்கிறே
ஆ
அது வெப்சைடுன்றதோட இப்போ நம்ப வெப்சைட்ல போய் பண்றதோட ஒரு ஆப் மூலமா பண்ணிட்லான்ட்டு ஒரு ஆப்பே ஒன்னு ஃப்ரீலான்ச் பண்ணே நானு
ஆ
அது எப்டின்னு கேட்டந்தீங்கன்னனா இப்ப வந்து நார்மலா இப்ப நீங்க எத்தன பேரு ஒரு நார்மலா எத்தனை பேரு கேட்ரிங் கூப்டுவீங்க பசங்கள
ஒரு ஈவென்ட் பொறுத்து ப்ரோ அவுங்க வந்து எவ்ளோ சாப்பாடு எவ்வளோ அத பொறுத்து ஆ பதனஞ்சுன்னு வச்சுப்போ பதுனஞ்சு வச்சு நார்மலா பதினஞ்சு
நார்ம்லா இப்ப உங்களுக்கு அதே நாள்ல ஒரு நாலு ஆர்ட்ரு வந்ததுன்னு வச்சுங்க
ஆ
இப்போ நீங்க பசங்க எப்டி வெளியேந்து கூப்டுவிங்ளா
ஆமா எனக்கு இப்போ நா ஒரு பையன்ட சொல்றேன்னா அவ ஒரு நாலு பேரு ட்டா கூட்டு வருவா அவ அப்பிடி
அது நீங்க அந்த மாரி சொல்லி போறதுக்கு நானா அந்த மாரி நானா பண்ணுவன்னா எப்டி டெவலப் பண்ணுவேனா
ஆ
இப்ப வந்து நம்ம சரௌண்டிங்ல வந்து எவ்ளோ பேர் கேட்ரிங் போவாங்க ஒரு அம்பது பேர் ஒரு அறுவது பேர் போறாங்கன்னு வச்சிங்க
ஆ
அவுங்கள எல்லா வந்து நா என்னா பண்ணேனா இந்த ஆப்ல கனெக்ட் பண்ற மாரி ஒன் டைமா அவுங்க என்னா பண்றாங்க லாகின் பண்ணி இ மெயில் போட்டு ஒன் டைமா லாகின் பண்ணிக்கிறாங்க எல்லாருமே அந்த ஆப்பு லாகின் பண்ணிருங்க அதுக்கு நா வந்து நேமு பாத்திங்கன்னா உணவு சேவன்னு வச்சே கேட்ரிங் நம்ப எதோ பண்றத அது உணவு சேவன்னு நா வச்சே வெச்சி எப்டின் கேட்டீங்கன்னா இப் இப்ப ஒரு அம்பது பேரு இருக்காங்கன்னு வச்சுங்க சரௌண்டிங்ல எல்லாருமே அது உள்ள நான் ஜாயின் பண்ணி விட்டுறே
ஆ
எல்லா உள்ள இருக்காங்க இப்ப எப்டின்னா எனக் இப்ப வந்து ஒரு இன்னைக்கு பங்க்ஷன் ஒண்ணு இருக்கு இன்னைக்கி நைட்டு எனக்கு வந்து ஒரு பத்து பேர் தேவ இப்போ நீங் சொல்றீங்கள ரெகுலர் ஒரு பதின்சு பேர் வராங்கந்த இப்ப பதினஞ்சு பேர்ல இல்லன்னு வச்சிகொங்க ஒரு அஞ்சு பேர்தா இருக்காங்க மீதி அஞ்சு பேர் நா வெளிய தேட்னு னு
ஆமா
ப்பண்ணுவன்னா ஸ்லாட் மேறி விடுவே ஸ்லாட்னா எப்டின்னா இப்போ எனக்கா பத்து பேர் தேவ எனக்கு அஞ்சு பேர் இருக்காணோ நம்ப தேவ தேவையான பைய இருக்கா இப்ப நம்புளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து பேர் இப்ப நம்ம இல்ல ஒரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி உனொருத்தர் கிட்ட சொல்லி அவுங்க அவரு வந்து அவுங்கள கூப் டு அவங்கள காண்டெக்ட் பண்ணி உங்ககிட்ட வந்து அது கொஞ்ச கொஞ்ச டைமு வேஸ்ட் ஆவு
ஆமா
அதனால நா ன்னா பண்ணா இப் ப எனக்கு ஒரு அஞ்சு பேர் வேணுன்னுட்டு நா அந்த குரூப்ல போறன்னு வெச்சுங்கே அந்த குரூப்ல நா ஸ்லாட் விட்டுற்றே நா அட்மின்னு
ஆ
இப்ப அவங்களா யூஸரு நா வந்து ஸ்லாட் விடுறே அவுங்க என் போனுனா அந்த நோட் டிபிகேஷன் வந்து அவுங்ளுக்குப் போய்யி ஜாயின் ஆவு அவங்களுக்கு போயிடு அந்த நோட்டிபிகேஷன்
ஓ
அது எப்டி விட்டுறுவன்னா எனுக்கு இந்த இந்த லொகேஷன் லொகேஷன் எல்லாமே இருக்கு இந்த லொகேஷன்ல இவ்வளோ அமௌண்ட்டு இந்த டைமிங்கு எனக்கு கேட்டரிங்கு இந்த மண்டப நேமு
ஆ
அது நா அதா அதது மொத்தமே நா டைப் பண்ணி விட்டுருவே அவுங்களுக்கு எப்டி அந்த ரிப்ளேக்ட் ஆவுனா நா உங்ளுக்கு வேனா அப்புறோ கூட நார்மலா வாட்அப்ல வேனா ஸ்கரீன்ஷாட் சென்ட்பண்றே அது அவுங்களுக்கு எப் டி போவுனா இந்த அமௌண்ட்டு இந்த டைமு இந்த டேட்ல இந்த மண்டபத்துல வந்து கேட்டறிங் இருக்கு இத்தன பேரு அப்டின்னு இப்ப அதுல ஒரு ஐம்பது பேரு இருக்காங்கன்னா நோட்டிபிகேன் எல்லாருக்கு ஒரு இன்ஸ்டன்ண்டா எல்லாருக்கு ஒரே டைம்ல போய்டு
ஆ
ப்ப அதுல ப்பியாரிட்டி யாரு ஃபஸ்ட்டு அந்த அஞ்சு பேரு புக் பண்ண அது வந்து அவுங்க புக் பண்ணோ அந்த ஸ்லாட் ல புரியுங்குதது ஆ சீட் புக் பண்ற மாரி அவுங்க அவுங்களுக்கு எப்டி அந்த எத்துல காமிக்கணா அதா வந் வந்த நோட்டிபிகேஷன் வந்தொனே டச் பண்ணாங்களா உங்குளுக்கு இதெல்லா காமிக்கு புக் பண்ற ஆப்ஷனு
ஓ
அந்த ஐம்பது பேர்ல யார் இப்போ நம்ம ஒரு பத்து பேருன்றதோட ஒரு ஐம்பது பேர் இருந்தாங்கன்னா அதுல ஒரு பத்து பேரு ஈசியா கெச்சருவாங்க நம்பளுக்கு நம்ப வந்து நம்ப போன் பண்ணியோ உனொத்தர இது பண்ணியோ கேக்க தேவல்ல இப்ப நம்போ போட்டுறொன்னு வெச்சுங்க கன்பார்ம் ஒரு பத்து பேர் நம்புளுக்கு கண்டிப்பா கெச்சிருவாங்க நம்ம வந்து போனோம் உன்னொர் தருக்கு போன் பண்ணி சொல்ல வேணா ஏனா லொகேஷன்ல இருந்து எல்லா டைமிங்லருந்து எல்லாமே நம்ப அதிலே போட்டுகுறோ அவுங்க அதுல்யே பாத்துக்கறாங்க அது எப்டின்னா இப்ப ஃபஸ்ட்டு அஞ்சு பேரால புக் பண்ண முடியு இப்பஞ்சு பேரு இருக்காங்கன்னா அத அஞ்சு நம் ஸ்லாட் இருக்குன்னா அந்த அஞ்சு பேரால மட்டுந்தா புக் பண்ண முடியு ஆறாவது ஆளுக்கு வந்து ஆல்ரெடி புக்டுன்னு காமிச்சிரு
ஆமா ஆமா புரியுது
இதே மாரி இதுல நான ன்னா ஆப்ஷன் எனேபிள் பண்ணிருக்கன்னா இந்த புக் பண்றாங்க பாத்தீங்களா அவுங்க
ஆமா
அவுங்க அங்க புக் பண்ணவொன்ன நம்ளுக்கு இங்க ரிப்லெக்ட் ஆவு அட்மின்பேஜ்ஜில யாரு புக் பண்ணிருக்காங்க எந்த டைமுக்கு புக் பண்ணிருக்காங்க நம்பளுக்கு அட்மினக்குன்னொரு ஆப்ஷன் இருக்கு அவங்க புக் பண்ணதா நம்ளாள டெலிட்டு பண்ண முடியு
ஓ
ஓகேவா அதே மாரி எத்தன பேர் புக் பண்ணிருக்காங்க அப்டின்றத நம்ம பாத்துக்கலா
ஆ சரி சரி
நீயே கொஞ்சோ நா கொஞ்சோ பயங்கரமா யோசிச்சல்லா வச்சிருந்தே ஐடியா ஒன்னும் இருந்துச்சு இப்ப நா என்னா பண்ணனோ இது லக்ஷிகா பண்ணோன்ற ஒரு இது நார்மலனா எங்க பசங்க கிட்ட வச்சு நா இத யூஸ் பண்ணே
அ ஆ
ப்ராப்ரா ஒர்க் ஆயிட்டு இருக்கு
செரி செரி
மோஸ்ட்டா இது வந்து எப்பிடனா ஒர்க் ஆயிருக்குன்னா இப்ப நீங்களா ஒரு பெரிய பெரிய ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட் பண்றீங்க
ஆமா
அதா உங்களுக்கு எல்லா கொஞ்சே யூஸ் ஆவூம் இப்ப நாங் வந் பாத் த்தீங்கன்னா இப்போ எங்க ஃப்ரெண்டு் வந்து கூப்பிடுவா என்ன ஒரு பத்து பேர் இட்டுனுவா அ ஆ அப்படின்னு அந்த மாதிரி கூப்படுவான் என்ன
அ ஆ
அந்த மாதிரி கூப்டுவா நா இது பண்ணுவே இப்போ இதுல நீங்க கேட்ரிங்ன்றதோட நீங்க எல்லாமே யூஸ் பண்ணிக்கலா இதுல இப்ப எப்படின்னா நாங்க பே பான் கூட நம்ம இதுல இருந்தே இது பண்ணிக்லா நம்ம அந்த ஆப்ஷன் அது வந்து நான் உன்னும் என்ஏபிள் பண்ணல அந்த மாதிரி ஒரு செட்டு ஐடியா இருக்கு எனக்கு
அ அ
எப்டீன் பாத்தீங்கன்னா இப்ப நீங்க அதுலயே உங்களுக்கு பே பண்ணலாம் அதுலயே யூ பி ஐ செட்டிங் இருக்கோ அவங்க யூ பி ஐ அதுல செட் பண்டாங்கன்ன நம் இன்ஸ்டன்ண்டா ஜிபேல நம் போய் பே பண்றதோட அதுல ஸ்ட்ரைட்டா போ பண்ணிலா அவங்க ஸ்கேனருக்கு அவுங்க அவுங்க ஐ டிக்கு எத்தனை பேருக்கு நம்ம பே பண்ணியிருக்கோ எத்தனை பேருக்கு ஒன்னும் பே பண்ணல எல்லா டீடெயல்ஸுமே நம்ம கிட்ட இருக்கோ
ஓகே ஓகே
நா அந்த மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு பண்ணோ அது ன்னா பண்ணன்னா னோ காசு செலவு பண்ணி பண்ணல ஃபிரீ டொமின்லா பண்ணோ நானு
ஓ செரி செரி
நார்மலா நம்ம ஒரு டொமைன் வாங்கிட்டோம்னா நல்லா காசு கொடுத்து வாங்கிட்டோம்னா அது வந்து இதுவா இருக்கோ சரி நம்ம ஒரு இதுவா தான பண்றோ அதனால நாங்க வந்து ஆப்பா பண்ணாம வெப்சைட் இப் இப்ப வெப்சைட்ல போய் பாக்கணும்னா ஒருத்தருதும் போயிட்டு சர்ச் பண்ணி பா்க முடியாது கஷ்கடமாயிடும்
ஆமா ஆமா ஆமா
அத நான் என்ன பண்ணே ஏ பி கேவா மாத்திட்டேன் ஏ பி கேனா ஆப் மாதிரி இருக்கூ ஃபோன்லியே
ஓகே ஓகே
ஓகேவா ஏ பி கேவா மாத்திட்டே ஏ பி கே போய்ட்டு அவங்கள ஆனா நோட்டிபிகேஷன் எல்லா ஒர்க் ஆகும் ரன் கரெக்டா ரன் ஆகும்
ஆ
பண்றது நம்மளுக்கு ரிஃலபக்ட் ஆகும் நம்ம விட்டம்னா அவங்களுக்கு போவோம் ஸ்லாட்டு
அ அ அ
இது எல்லாமே இருக்கோ இதுக்காக சரிப்பா நம்ப எப்படியோ இப்ப கொஞ்சே இந்த டெவலப் பிங் சைட் தா ப்ரோ நானு சரி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ் ஆகுற மாரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் நம்ம கூட இருக்கவங்களுக்கு யூசா மாறி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணலாம் ஆ அவுங்களுக் பே ஆ அப்டி பண்ணே
செரி செரி நல்ல இதுதான் ப்ரோ ஓகே ஓகே உ உங்களுக்கு ஆமா உங்களுக்கு எவ்ளோ ரூபாவாச்சி கெடைக்குன்னு கேட்டீங்கல்ல
எங்களுக்கு அதுதான் ப்ரோ சொல்றல்ல த்ரீ ஃபிஃப்டிதான் எங்க வந்து வில்லேஜ் சைடு ஒன்னு அந்த அளவுக்கு ரேட்டு ஏர்ல
த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஃபிஃப்டின்னு இங்க சொன்னான்னா ஆமா எனக்கு ரெகுலரா இருக்கு இப்போ இப்பதான் சீசன் முடிஞ்சிருக்கு ப்ரோ மேரேஜ் சீசன் எல்லா சீசனும் முடிஞ்சு ஆ சீ சன் முடிஞ்சிருக்கு என்ன நவம்பர் டிசம்பர்தான் செக்டோபர் அக்டோபர விட நவம்பர்
கூப்படுறாங்கல்ல எங்களை கூப்பறாங்கல்ல எங்கள கூப்பறாங்கல்ல அவுங்களுக்கு வேணா கமிஷன் அடிக்கலா அவுங்க வேணா ஆனா எங்களுக்கு இந்த த்ரீ ஃபிஃப்டிதான் ம் ம் ஆமா அதாதான் இப்போ நானே நெனச்சா கூட அடிக்கலானே வெச்சுகோங்க ஏனா நா வந்து ஒரு இருவது பேரு எப்புமே நம்மகிட்ட இருப்பாங்க நா எப்ப கூப்டாலு ஆனா ஆனா நா வந்து அந்த ஏனா நா என்ன யோசிக்கறனா இப்ப எனக்கு கூட இருக்கவங்க வந்து எங்க ஏரியா பசங்கல்லா எல்லாருமே
ஆ ஆ
அதனால செரி நம்ப ஏரியா பசங்க இப்போ மேல இருக்கறவன் எனக்கு அதிகமா குடுத்தானா ஓகே
ஆ மேல இருக்கவன் வந்து வீட்டுக்காரங்க கிட்டதான நா நா வந்து வீட்டுக்காரங்க
நீங்க ஸ்ட்ரைட்டா அவுங்ளே ஸ்ட்ரைட்டா பேச அப்டி பண்லாம் ப்ரோ என்ன கூப்பர்றதுக்கு வந்து ஒருத்தன் கூப்பறான்
அவன் அவுங்ககிட்ட இருந்து அவுங்க தரமாட்டாங்கல்ல ச்சமே ஏனா அவனே கமிஷன் அதுல இருந்துதான் வாங்குவின் இப்ப க எப்டினா இவன் வந்து நானூத்தம்பது ரூபா வெச்சு பேசறானா குடுக்கறது நானூறு
அதான் அம்பது ரூபா ஒருத்தரு மேல எடுத்துட்டு நானூறு ரூபா ஆமா அது அவுங்களோ ட்ட ஒருத்தி இப்ப இவன்தான் பண்றாங்கன்னா பின்ன அவுங்களுக்கு கொஞ்சோ
ல லா லாபோ வேணுனா இப்படிதான் பண்ண முடியு ம் சும்மா பண்ண முடியாதில்ல ப்ரோ லாபமே இல்லாம வெறு நானூறு பைக் யார் பண்ணுவா சொல்லுங்க
ப்ரோ இன்னொரு வெப்சைட் கூட ஒன்னு டெவலப் பண்ணன் ப்ரோ நானு
ஆ எது சம்பந்தமா
அது அடுத்த தடவ சொல்ற நீங்க எவ்ளோ நாளா இந்த இதுவுல இருக்கீங்க இந்த ஃபீல்டுல இருக்கீங்க
நா வந்து இந்த கேட்டரிங் இப்பதான் ப்ரோ அது கரெக்டா ஒன் இயர் ஆகுது
நா வந்து ஒரு அஞ்சு ஆறு வருஷமா
நா கேட்ரிங் போறது நா முன்னாடில இருந்தே போயிட்டு இருக்கேன்
ஓ இது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணது சொல்றீங்ளா
ஒன் இயர் ஆகுது ஆ தனியா ஸ்டார்ட் பண்ணி ஓனா ஸ்டார்ட் பண்ணி ஒன் இயர் ஆகுது
ஒரளவுக்கு நல்லா நல்லாவே ரன் ஆகுமே
ஆ எனக்கு போதுங்க எனக்கு கையில நிக்குது ப்ரோ கையில வீட்ல குடுத்து போ கையில நிக்குது
ஒரு ஒரு பரவாயில்ல இந்த ஏஜ்ல நீங்க இந்த அளவுக்கு டெவலப்பா இருக்கீங்கன்றது பெரிய விஷ்யம் ப்ரோ ஆனா
எல்லாரு அதான் சொல்றாங்க எங்
ப்ரோ உண்ம ப்ரோ அது இப்போ நீங்க இப்பதான் காலேஜ் போறீங்க
ஆமா
ஓகேவா இந்த ஏஜில்ன்ற போது நீங்க வந்து சைட்ல இவ்ளோ இது பண்ணும்போது ப்ராஃபிட் என்ன ஏன் பண்ணும்போது நாலு பேர் பொறாம படவு செய்வாங்க நாலு பேர் பெருமையா பாக்குப்பாங்க புரியுதுங்களா இந்த ஏஜ்ல பரவாயில்லா நீங்க போட்டோஷூட் போறீங்க ஈவென்ட் எடுத்து பண்றீங்க
அதான் ப்ரோ இப்போ நம்ம வீட்ல ஒரு ஃபங்க்ஷன்நாலுமே ஏ ஏன் இது மூலயமா எல்லாம் இதுவுமே பண்ணிடலாம் ம் என் இவெண்டலயே எல்லாம் பண்ணிரலாம் ஆ இப்ப எனக்கு தெரியுலா நம்ம நம்ம அந்த இதுல நம்ம ரேட்டு குறச்சி பண்ணிக்கலாம் பாருங்களாம் இப்போ நம்ம வெளியே கொடுத்த எவ்ளோ ஆகுன் தெரியும் நம்ம எடுத்தா எவ்வளவு அகும் தெரியும் நம்ம பசங்களாச்சு நம்ம செய்தா நம்ம எல்லா கல்யாணத்த விட நம்ம வீட்டு கல்யாணத்த கொஞ்ஜோம் குறச்சி பண்ணிடலாம்
ம் விட்றுத ஃபரோ கொஞ்ஜோம் கண்டடினியூவா பண்ணுங்க இதெல்லாம்
அதான் நா அதான் ஃபரோ நான் பஸ்ட்டு பிளான் வந்து எனக்கு வந்து வெளியே காலேஜ் போண்ணும்ன்னனு இருந்துச்சு அதான் வெளிய காலேஜ் கூடது இருந்துச்சுனா இது எப்போ கையில எடுத்தனோ அன்னையில் இருந்து நா முடிவு பண்ணன் நான் ஊருக்குள்ள தான் இருக்கணும்னு
பரவாயில்லா ஃப்ரோ இன்னும் உங்களுக்கு டைம் இருக்கு வேலைக்கு போகணுன்றதுெல்லாம் இப்போதா காலேஜே போப்போறிங்க
ஆமா அதுக்குள்ள எனக்கு ஒரு ஆச என்னன்னா எல்லாத்தயுமே ஒரு பெரிய அளவுலா கொண்டுட்டு போணோம் இப்போ இந்த காலகட்டத்த முலத்தவரோ மொபைல்லா தான் எல்லாமே
ஆமா
அது மட்டும் இல்லாமா நம்மளுக்கு அத பத்தி கொஞ்ஜோம் தெரியும் கொஞ்ஜோம் இன்ஃப்ளுயன்சர் தெரியும்னாலா அவங்ககிட்ட ஒரு நாலஞ்சு ப்ரோமோஷன் கேட்டு நான் பண்ணனும்னு வச்சிருக்கேன் ஃப்ரோ என்ன அந்த அக்கா கிட்ட அவங்கிட்ட எல்லாம் கேட்டா எனக்கு ஃபிரீயாவே பண்ணி தருவாங்க
ம் ம் இப்ப அவுங்ககிட்ட ஒர்க் பண்றீங்க கண்டிப்பா
ஆ அதனாலா எனக்கு ஒரு எப்டியும் ஒரு ப்ரோமோஷன்லாம் ஃப்பிரீயா பண்ணி தருவாங்க அவங்களளை வச்சு ஒரு ரெண்டு ப்ரோமோஷன் பண்ணி கொஞ்ஜோம் அ தத்து ஒரளவுக்கு கொண்டு போலான் இருக்க அடுத்த என்ன பெரிய ஆடருஅடிக்கிற அன்னைக்கு
கண்டிப்பா கண்டிப்பா எடுத்துட்டு போங்க கண்டிப்பா எடுத்துட்டுப்போங்க
நேத்த கூட நான் அறம் ஒரு சூட்டு போயிருந்தேன் அங்க எப்டின்னா என்னைய போலயே ஒருத்தவங்க ஆனா நா பெரியவங்க ஒரு பெரிய இது அவுங்களுக்கு தான் வீடியோ எடுத்து கொடுக்க போய்ருந்தேன் ப்ரோமோஷன் அப்பதான் எனக்கு நேத்து தான் அந்த ஐடியாவே வந்துச்சு ஏன் நம்ப நம்ம இதுக்க நம்ம அக்கா வச்சு ஒரு ப்ரோமோஷன்ணும்
அதுதான் நானும் சொல்றேன் நீங்க